ம் ம் நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே என்ன சாப்ட்டீங்க காலைல
காலைல இன்னைக்கு இட்லி
ம் ஓகே ஓகே மதியானம் காலைல கூலு
சேரி சேரி மதியான வெஜ் புலாவ் அப்பறம் முட்ட
நல்லது தோழி வேற ஏதாது உங்களுக்கு என்னென்ன இது புடிக்கு சொல்லுங்களே டிஸ்ல இந்த பானிபூரி இருக்கு பத் த்திங்ளா அது செய்வீங்ளா
ம் பானிம்புரி செய்வோ
எப்டி செய்வீங்க
பானிபுரி வந்துட்டு இப்ப கடையிலயே விக்குது அந்த பூரிக்குள்ளது முன்னாடிய அது ரிஸ் க் எடுத்து எல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க இப்ப அதுவே இருக் அந்த பேக்கெட்ட வாங்கிக்கணு ஃபஸ்ட் பூரிய வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தரணு இந்த சைடு மசாலா க்கு வந்து உருளகெழங்க நல்லா வேக வச்சுட்டு
ம்
அதுக்கப்பற வேக வச்சத தோல உரிச்சு தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிக்கணு அப்பற நல்லா மசிச்சுட்டு
ம்
சும்மா ஒரு மெளகாத்தூள் உப்பு அப்பற கொத்தமல்லி போட்டு லைட்டாப் பெசஞ்சு வச்சா மட்டு போது
ம் ம்
அதுக்கப்பற இன்னொரு சைடு வந்து அதுக்குள்ள ரசோ ரெடி பண்றதுக்கு மிக்சி ஜார்ல வந்துட்டு புதினா கொத்தமல்லி பச்ச மெளகா கொஞ்சூண்டு இஞ்சி இது மட்டுமே போது பச்ச மொளகா எக்ஸ்ட்ரா சேத்துக்கணு இதுக் ஒரு நாலு நாலு மாரி நாலு அஞ்சு கூட சேத்துக்கலா
சுல்லுனு இருக்கணுன்ட்டு சுருக்குணு ம்
லைட்டா தண்ணிய ஊத்தி அரச்சிட்டு
ம்
அதுக்கப்பறோ அதுல நெறை அரச்சிட்டு தனியா ஒரு பாத்தரத்துல அத ஊத் ஊத்திட்டு நறையா தண்ணி ஊத்திக்கலா ஊத்தி லாஸ்ட்டா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் வடிகட்டுனாலு கே நல்ல மையா அரச்சிச்சுன்னா அப்டியே கலந்து வச்சாலு ஓகே தா
ம்
அப்பறோ லைட்டா புளி கொஞ்சோ ஊற வச்சு ட்டு அந்த புளித்தண்ணியு அதுல சேத்துக்கணு அத சேத்துக்கிட்டோம்னா உப்ப போட்டு வச்சுட்டோம்னா அது ரசோ ரெடியாயிருச்சு சில பேரு வந்து எக்ஸ்ட்ரா அந்த இனிப்பா ஒண்ணு குடுப்பாங்க அதோட அதயு செய்றாங்க புளிய ஊற வச்சது அந்த கொஞ்சோ இருக்கும்ல அத சாற மட்டு இதுல ஊத் துறது மீதி இருக்கறதுல வந்து வெள்ளத்த கொஞ்சம் போட்டு. அத கலக்கி வச்சறாங்க அப்பறோ வந்து வெங்காயோ கொஞ்சோ கட் பண்ணிக்கணு
ம்
அதே மாரி பட்டாணி வந்து ஊற வச்சு நம்ம இருந்தோம்னா அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப அதையு சேர்த்து வச்சிறனு
ம் ம்
அது கொஞ்சோ டேஸ்ட்டா இருக்கு வந்துட்டு அவ்ளோதா இது மட் டுதா சிம்பிளானதுதா அதுக்கப்புறோ பூரிய எடுத்துட்டு ஓட்ட போட்டுட்டு இந்த உருள கிழங்கு மசாலா அப்றோ வந்து வெங்காயோ அப்றோ வந்து அந்த இனிப் பு ஒன்னு செஞ்சோம்ல அது ஒரு லைட்டா கொஞ்சோ வச்சுட்டு ரசத்த ஊத்தி சாப்பட வேண்டியதா நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நீங்களு
கண்டிப்பா எனக்கு பேல்பூரி நூடுல்ஸ் இருக்குல்ல அத்தோ இதெல்லா கொஞ்சோ சொல்லுங்களே தெரிஞ்சுக்குறே
பேல்பூரி இப்ப செய்ற மாரிதா வந்துட்டு இந்த பூரி ப்ப பொறிச்சு வக்கிறீங்கள அந்த இத பொரிச்சு கொஞ்சோ தனியா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறோ அந்த மிக் சர்கள் ஒ கொஞ்சோஎடுத்து வச்சுக்கோங்க அப்புறோ இந்த பொறி அது கடல வருத்த கடல அப் புறோ பொட்டுக்கள்ளயு கூட போட்டுக்கலா நம்ப செய்யறதுனால வீட்ல இருக்கறது எல்லா த்தி போட்டுக்கலா அது கொஞ்சோ அப்புறோ வெங்காயோ தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி பச்ச மொளகா கொஞ்சோ கட் பண்ணி அவ்ளோதா ஒரு பவுல்ல வந்துட்டு ஃபஸ் ட்டு அந்த பூரி ஒடைச்சு உட்ட பூரி அப்புறம் இது வேற என்ன பொறி மிச்சரு வெங்காயோ தக்காளி அர லெமன்ன அப்டியே புளிஞ்சு உட்டுட்டு கொஞ்சோ ட்டு வந்து இது அந்த புளித்தண்ணி இதுக்கு சேத்துக்கலா
ம்
அப்ப அவ்ளோதா உப்ப போட்டு நல்லா கிண்டி வச்சோம்னா இது பேல்புரி
ம் ம்
நானுன் நூடுல்ஸ்ஸு எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்லயே செய்யலா வெளியில வாங்கி சாப் படுறதுக்கு
நூடுல்ஸ் வந்து எனக்கு அ ந்த எக் இருக்கு பத்தீங்களா அது குல்லார ஒரு ஸ்டஃப் பண்ணி வப்பாங்கல்ல அது எப்டின்னு சொல்லுங்க ஆ ஆமா ஆமா
அது நூடுல்ஸ் வந்து ஹக்கா நூடுல்ஸ்ன்னு விக் கு ஹக்கா இல்ன்னா டிராகன் நூடுல்ஸ்ன்னு கடையில அத வாங்கிட்டு வந்து ட்டு நம்ம ஃப்ரிஸ்ட்டு வேக வெச்சு எடுத்து வெச்சுகனு நூடுல்ஸ்ஸ வேகவைக்கறப் ப்ப லைட்டா உப்பு ஒரு ரெண்டு டிராப் எண்ண அப்பதா வந்து உதிரி உதிரியா நம்மளுக்கு வரு
ம்
அத வேக வெச்சு தனியா எடுத்து வெச்சிருங்க
ம்
அதுக்கப்றோ வந்து அத்தோ வந்து கடல்ல கடையலனா அந்த ஃப்ரைடுன்னா தோச கல்லு போட் தருவாங்க
ம்
வீட்ல அது கொஞ்சோ செய்யறது ரிஸ்கு அதுக்கு நம்ம வந்து நார்மலா அந்த தோசக் கல்ல போடாம இருக்கு பருங்க அது செய்யலா அதுக்கப்பறோ இந்த சைடு வந்து என்னன்னா பொட்டுக்கல்ல வந்து அரச்சர்ணு அது ஒரு பவுடரு தனியா எடுத்து வெச்சுக்கணு அப்பற வந்து வெங் காயோ வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு வெங்காயோ அரஞ்சு வெச்சிட்டு அதுல ஒ ரு வந்து ரெண்டு வெங்காயத்த வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து வெச்சிர்ணு தனியா மீதி மூணு வெங்காயோ கட் பண்ணத அது தனியா வெச்சிருங்க அப்பறோ பூண்டு பொடி பொடியா நரு க்கி அத வந்து எண்ணெயில போட்டா அதயும் பொறிச்சு கொஞ்ச எண்ணெயோட ஒரு குட்டி பவுல் ல அந்த பூண்டோட கொஞ்சோ எண்ணெய்யு அப்டியே சேத்து எடுத்து வெச்சசிர்ணு பொறிச்ச எண்ண இன்னொரு இதுல வர மெளகா அத சும்மா அரச்சு இந்த சில்லி பிளேக்ஸ்ன்னு சொ ல்லுவாங்கல்ல அந்த பதத்துக்கு அரச்சு அத ஒரு தனி பவுலு அப்பற கொத்த மல்லி நெறையா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கணு
ஆ
அப்பறோ புளி கொஞ்சோ ஊற வெச்சு புளித்தண்ணி கொஞ்சோ அப்பறோ உப்பையு கரச்சு அதுவு ஒரு தண்ணி மாரி எடுத்து வெச்சுக்கணு
ம்
இவ்ளதா இதுக்குள்ளது வந்து இப்ப எல்லாமே ரெடியா இருக்கா உங்களுக்கு நீங்க ஒரு பவுல் எடுத்து வெச்சிட்டு வேக வெச்ச நூடுல்ஸு அத அப்டியே எடுத்து போட்டுர்ணு அப்புறமேட்டு வந்து இந்த பவுட்ரு அரச்சோம்ல்ல பொட்டுக்கல்ல பவுட்ரு அத கொஞ்ச தூவி உட்டு பெசையணு அப்ற இந்த சில்லி பிளக்ஸ் அத கொஞ்ச போட்டு பெசையணு அடுத்தது அந்த வெங்காயோ நரிக் கி வெச்ச வெங்காயத்த போட்டு பேசறணு அப்றோ பொறிச்ச வெங்காயோ அதயு போட்டு பெசஞ்சு புளித்தண்ணி கொஞ்சோ உப்பு தண்ணி அந்த இத கொஞ்சோ எல்லாத்தையு போட்டு பெசஞ்சிங்கன்னா வந்துரு நல்லபடியா இந்த இது கொத்தமல்லிய தூவி உற்றனு முட்டைக்கு வந்து என்னன்னா மு ட்டைய வேக வெக்கிறீங்கல்ல நீங்க இத இதே தா இந்த பவுடர்ங்களே தான் வ ச்சிருக்கணு கொஞ்ச கொஞ்சோ முட்டைய வேக வெச்சிட்டு அத வந்து ரெண்டா க ரைட்டா கீறுவாங்கல்ல அந்மாரி கீறிட்டு முள்ளு வந்துட்டு இதே பொட்டுக்கல்ல பவுட்ரு அந்த பூண்டு பொறிச்சு வெச்ச பூண்டோட லைட்டா எண்ணெயு ஊத்தணு அப்பறோ வெங் காயோ நார்மல் வெங்காயோ பொரிச்ச வெங்காயோ கொத்தமல்லி ஒரு டிராப்பு அந்த புளித்தண்ணி அப்பறோ உப்பு தண்ணி இத மட்டு வெச்சா அது போது மு ட்ட ரெடி ஆயிரும் அது வந்து மோ மேஜோவோ மோஜோவோ சொல்றாங்க பேரு மோஜோ பேஜோ ம் அந்த இது
கடையல்னா வாழைத்தண்டை சூப்பு வைப்பாங்க நம்மளால முடிஞ்சா அத வச்சு வீட்டுல சாப்பிடலாம் முடியாத பச்சைக்கு இதுக்கே வேலை ஜாஸ்தியா இருக்கும் அதனால இது மட்டுமே போது
ஆமா ஆமா ஆமா ம் கொத்து புரோட்டா எல்லா செய்வீங்களா
கொத்துப்பொரட்டா வந்து ரிஸ்கு அது கடையிலயே
ஒண்ணுல்ல தோழி சும்மா கொத்துப்ரோட்டா இருக்குல்ல புரோட்டா பிச்சு பிச்சு போட்டுக்கணு வெங்காயந்தக்காளி இக்கு பத்தீங்களா அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மசாலா கூட ஏதாவது போட்டு நல்லா வதக்கிடணு ஆயில்ல வதக்கனோனே என்ன பிரிஞ்சு வருது பாத்தீங்களா அந்த புரோட்டா தூக்கி அதுல போட்டறனு போட்டு பெசறி விட்டு அதுக்குன்னு கொழம்பு குடுப்பாங்க பருங்க அத போட்டு அதுல இது பண்ணா கொத்துப்ரோட்டா ம் சில்லி ப்ரோட்டாவு அப்படிதா
ம் ம்
எண்ணெயில பொறிச்சு எடுத்து போட்டு அதே வெங்காயந்தக்காளி எல்லா போட்டு அதை தூக்கி அதுல போட்டு பெசரட்டி குடுத்தோம்னா சில்லி புரோட்டா ப்ரோட்டாலே எவ்ளோ வந்திருக்கு பாாரத்தீங்களா
ம் ஆமா அதுலயே அப்படியே மஞ்சூரியனு செய்யலா ப்ரோட்டால்ல அது ஒரு ஒரு வெரைட்டி அதுக்கு வந்து இந்த பொருச்சு சொல்றீங்கல்ல நீங்க அதே மாதிரி பொருச்சு எடுத்துக்கிட்டு சும்மஸ் காசு நிலம
அதுல எத்தனை வகை இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போ ஒன்னொன்னா
முட்டை பரோட்டா கொத்து பரோட்டா முட்டை பரோட்டானா முட்டைய உள்ள ஊத்தி தராங்க ப்ப அதுதா வந்துட்டு முட்டை பரோட்டா அப்புற அ கொத்து பரோட்டா அப்புற சில்லி பரோட்டா அப்புற பரோட்டா மஞ்சூரியன் காயின் பரோட்டா அப்புறோ ஆயில் பரோட்டா பண்ணு பொரிச்ச பரோட்டா அப்புறோ பரோட்டாலேயே இப்ப வந்து லாப்பா
ஆமா ஆமா சிக்கன்லாப்பா
சிக்கன்னு மட்டன்னு மட்
இன்னொன் ஒண்ணு இருக்குல்ல புரோ புரோட்டால அதுக்கு பேரு என்ன வீச் வா ஆமாமா வீச்சு லாபாவு தான் இப்ப ஃபேமஸ்
ம் ம் வீச்சு முன்னல்ல இருந்தே இருக்கு க்கு நல்லா ஒரு இது லாப்பா இப்பல்ல இருந்து கொஞ்சோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு நல்லா
ஆமா வெஜ்லயு இருக்குது சிக்
வெஜ்ஜுலன்னா இந்த பன்னீர போட்டு தராங்க சிக்கனு மட் ட்டனு முட்ட மட்டு வேணுன்னா முட்ட இத மட்டுந்தனியா போட்டு தராங்க அது ம் அதுலயே நெய் பரோட்டா சொல்லுவாங்க இந்த காயின் பரோட்டால்லா குட்டி குட்டியா இருக்கு காயின் சைஸ்ஸு க்குதா அத வாங்கி சாப்புறாங்க அது ஃபேமஸ்ஸு சொல்றாங்க நல்ல மதுரையில தா இதெல்லா ஃபேமஸ் அங்க தான் கண்டுபிடிக்
அப்புற இந்த தோசை வெரைட்டிஸ் தெரியுமா எத்தன தோசை வெரைட்டிஸ்ஸு உங்களுக்கு தெரியு எனக்கொரு அஞ்சாறு தெரியு
அல் நெறைய இப்ப வந்து கடயெல்லா போட்றாங்க இந்த ஒரு காலேஜ் பொண்ணுங்கல்லா வந்துட்டு அ காலேஜ் பொண்ணுங்கல்லா இப்ப கட ஒன்னு ஆரம்ச்சிருக்காங்க
ம்
அவுங்கல்லா என்னனா வந்து தக்காளி தோச புதினா தோச, பன்னீர் தோச, மசாலா தோச அது மாரி ந றையா வெ
பொடி தோச பொடி தோச செஞ்சு அப்டி நெய்ய ஊத்தி முறுவல சாப்ட்ட எப்டி இரு ம் சொல்லுங்க
அது பேப்பர் ரோஸ்ட்டு எல்லாமே நெறையா சொல்றாங்க இப்ப வந்து
முட்ட ஊத்தறாங்க முட்ட தோச அ ஆ ஆமா ஆமா ஆமா வெங்காய தோ ச ஆனியன் ம்
இப்ப வந்து மட்டன், சிக்கன் இல்லாத டிஷ்ஷே இல்ல
ஆமாமாமா ம் தோச வெரைட்டியே ஆயரத்தெட்டு இருக்கு
ம் இன்னு நெறையா போட்றாங்க நிலா தோ சன்லா இப்போ ஒன்னு சொல்றாங்க வெறு முட்டைய நடுவ்ல ஊத்திட்டு தோச மாவ சைட்ல ஊத் தறாங்க இது பேர் நிலா தோசையா
அதா என்னலா செய்றாங்க சவர்மா அ பர் கரு, பீஸா இதெல்லா செய்ய தெரியுமா உங்கள்க்கு
நா எல்லாமே செய்யலா நம்ம வீட்ல செஞ்சம்னா கொஞ்சோ சுத்தமா ஆரோக்கியமா செஞ்சுக் கலா கடைல வாங்குனா பழசு கொஞ்சோ இருக்கு அது மட்டுந்தா
கர அன்னைக்கி அழகா சிக்கன இது பண்ணி சப்பாத்தில வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணீர்றாங்க
இது வந்து வீட்ல நம்ம அவுங்கள மாரி அந்த இது குச்சில குத்தி அந்த மார்லா வெக்கணுன் அவசி யோ இல்ல வாங்கற சிக்கன சும்மா அந்த மசாலா நம்ப போட்ற மசாலாவே சிக்ஸ்டி ஃபைக்கு போடுவோல்ல அந்த மசாலாவப் போட்டு சும்மா லைட்டா எண்ணய ஊத்தி பேன்ல வச்சம்னா நல்லா அங்குட்டு இங்குட்டு கொஞ்சோ வெந்துரு அது கொஞ்சோ ல லைட்டா ஆயில் தா இருக்கு அது வந்து தனியா எ டுத்து அத கொத்தி வெச்சுக்கனு அவ்ளோதா கொத்தி வெச்சிகிட் டு முட்டகோஸ் அரிஞ்சு அதயு அதோட சேத்து கொத்திட்டு மாயோனஸ் இருக்கு பாருங்க அதையு சேத்து பண்ணா போ அவ்ள தா நம் வீட்லே ஈஸியா ரெடி பண்ணீர்லா சப்பாத்தி வந்துட்டு எடுத் துட்டு அதுல சுத்தி குடுத்தா முடிஞ்சிது இது வந்து சிக்கன் வந்து கடைல அத்தன் நாளு வச்சிருப் பாங்க எடுத்தெடுத்து சூடு பண் பர்கர்க்கு நம்ப பன்னு வந்து கண்டிப்பா வெள்ல வாங்கிதா ஆகணு ஆனா நம்ப ஊர்ல ப ன்னே நல்லார்க்காது அவ்ளவா காஞ்சு போய் இருக்க மார்ருக்கு ஃப்ரெஷ்ஷான கொஞ்சோ நல்ல கடைங்கள்ல வாங்குனம்னா
பன்னு பைய வாய்ன்ட்டு வந்து வெச்சிருக்கா அது எப்டி செய்யறது தோழி சொல்லுங்க
அதுக்கு இதே மாரி வந்து முட்டக்கோசு எ அந்த இதத் தனித்தனியா உரிப் போம்ல அந்த மாரி எடுத்து வெச்சுக்கோங்க வெங்காயோ கொஞ்சோ கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டா அப்புற தக்காளி அதே மேரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க நீங்க எது வெஜ்ஜுல செய்லான்னு இருக்கீங்களா இல் ல சிக்கனா வெஜ்ஜுன்னா வந்து உருளக்கெழங்க